ஹலோ
ஓ நம்பர் எனக்கு மனப்பாடமே ஆய்ருச்சுடா
மனப்பாடமே ஆய்ருச்சா
அ ஆ
பரவால்லியே
வா போட்டு போட்டுமா அது எப்டி போட்டுன்னே இருக்கணுமா கண்டின் னியூசா நம்பரே
ஆஹா அப்
ஹலோ நா அப்டிதா போட்டு பேசீக்ன அப்டிதா போட்டு பேஸ்
ஓ அத ரெஃப்ரஸ் பண்ணியா
பண்ணெ பண்ணெ மாறிட்ச்சு
பத்தாய்ச்சா
அ ஆ
ம் அப்பறோ என்னா சாப்டியா என்னா சாப்ட்ட
டேய் அப்பறொ வந்து கேம்ல
ஆ
ட்ரூம் மேட்ச்செல்லா வெளாடி ரொம்ப நாளாவுது
ரொம்ப நாள் ஆவுதா வெளாட்லாமா
வெளாட்லாமா சொல்லு டே நா கேம்ம வேற டெலிட் பண்ணன்டா நடு டுல கேம் வேற டெலிட் பண்ட்டன்டா நடுல
ஏ
எதுக் டெலிட் பண்ணனே தெரில டெலிட் பண்ட்டு மறுடியு ஏத்றே பாத்தா செட்டிங்ஸ் எல்லா போய்ச்சுடா ஃபஸ்ட்லெந்து செட் பண்ல எல்லாத்தையு வெறுப்பாந்துதுடா பாவி அது எப்டி சேவ் பண்ணன் தெரியுமா
அது நீ ஃபஸ்ட்டே சேவ் பண்ணி வச்சிருக்கணு டெலிட் பண்றதுக்கு முன்னாடியே
ஆ எப்டி அது ஆப்ஷன் ஆப்ஷனு காட்டுமா
அதா செட்டிஸ்குள்ள செட்டிஸ்குள்ள பொய்ட்டு எதோ பேசிக்ஸோ எதோ எதோ தொட்டன் வச்சுக்யே சைட்லே டவுன்லோடு அப்லோடுனு இருக்கூ
ஆ
அதுல டவுன்லோ குடுக்கணு ஆ அப்லோடு குடுக்கணு
அது குத்தா சேவாயிடுமா
ஆமா சேவ் ஆய்டு இல்லனா ஓ செட்டிங்ஸயே குடுத்துட்டு ஷேர் குடுத்தனு வச்சிக்கோ ஒரு கோடாட்டோருக்கு அத காப்பி பண்ணீ உனக்கே வாட்ஸ்அப்ல அம்ச்சி வச்சிக்கோ ஆ அப்பறமா கேம் ஏத்தும் போது அத அப்டியே க கோட அப்டியே போட்டனா ஓ செட்டிங்ஸ் வந்துரு
புரிது புரிது நெக்ஸ்ட்டூ ப்ரோ எதோ எதோ சொல்லானு வந்த வேற மறந்துட்ட
மறந்துட்டியா எங்க அப்பா வரம்போ கூட்டெடுக்க போனோ இன்னைக்கி
ஏ
ஆ காலேஜி போய்ட்டு கரெக்ட்டா வந்த எங்கப்பா போட்டோ எடுக்க வந்தாரு அதா இந்த ஆதார் கார்டு என்னா கத போனோ அத சொல்லனு
குடா
கூட்டுறல இருந்தார்ரா கூட்றவு வந்தா ஃபோன் பண்ண சொல்றாருரா எங்க அப்பா
இப்ப எங்கருக்குற
இப்ப வீட்லதா இருக்க
அ
போன அ ஃபோன் பண்ண வந்தாரு அந்த அப்புறமா ஆதார் ஆதார் கார்டு போய் மாத்தலான்னு போனோ
ஆ
போன போய்ட்டாங்க போனோ ஆ அங்க போய் கேட்டனா எ எல்லா ஒன்ன ஒண்ணாதா மா மொத்தஃ மூணு பராப்ளம் இக்குது ஆ சி ஆதார் கார்டுல அந்த மூணுமே தனித்தனிய தா மாத்த முடிமா ஹலோ கேக்குதா இல்லயா ஹலோ ஹலோ ஏன்டா பேச மாட்ட திடீனு
டேய் நீ தாண்டா இது பண்ற
அமைதியா இரு பேசினேயிருக்குற திடீர்னு அப்டியே அமைதியாயிற
நான் எங்கடா அமைதியாயிற சொ சொல்லு ஆதார் கார்டு மாத்திட்ட
ஆ மாத்தல அதா போய் கேட்டோ மூணு மூணுமே தனி தனி சொன்ன அப்பறமா நம்பரு அப்பறோ அப்பா பேரு அப்பறோ எ பேரு
என்ன இவ்ளோ மிஸ்டேக் இருக்கது
ம் ம் அப்பறமா நம் செ எதனா ஒன்னு தா மாத்த முடியுனோனே நம்பர மாத்திர்லான் சொல்ட்டு நம்பர மட்டு மாத்தினு வன்ட்டே போய் எ நம்பர
அவ்ளதா இப்ப என்னனா பண்றனா பேன் கார்டு ஓபப்ன் பண்று
பேன் காடு இல்ல ஏ டி எம் ஏ டி எம் காடு தா ஃபஸ்ட்டு ஒபன் பன்னுபா
டே ஃபஸ்ட்டு சொல்றது கேல்றா ஃபர்ஸ்ட்டு நீ எங்க நம்பர் மாத்தினியோ அந்த எடத்துல போய்ட்டு பேன்க்ள பேன் காடு அப்ளை பண்ட்டு வந்ருக்கனுடா அப்ளை பண்ட ஒட்னே தா ஏ டி எம் காடு உனக்கு வயசு காட்டு மேஜரா இது வாண்ட்டு
அப்பில்லா கெடையாதுடா ஃபஸ்ட்டு ஏ டி எம் கார்ட போய்யி ஃபார்ம் எழிதி குடுத்துட்டு வந்தா போதுடா தந்துருவாங்க ஏ டி எம் காடு
ஏ‌ டி எம் காடு குடுத்துட ஜி பே அப்போ எப்டி ஓபன் பண்ணுவ
அவள்ட ஏ டி எம் காடு இருந்த போது ஒபன் பண்றுவ நானு
டேய் பன் கார்ட் இம்பார்டண்டா வேணுன்டா
டேய் அதெல்லா அப்புறம் பாத்துக்கலா ஆட்டு அதெல்லா ஒரு நாள் பாத்துக்லா ஃபஸ்ட்டு ஏ டி எம் காட் வந்த ஒடனே போஸ்ட் ஆபீஸ்ல கூட ஒன் பண்ண உடமாட்ர சொல்ல முடியாது
ஆ
எதன்னா ஒண்ணு பண்ணிட்ணு ஜி பே வெச்சிக்கணு நான் எனக்கு வந்து பேங்கா சம்பு இருக்கட்டு உடு எனக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட்ல வந்து ரொம்ப நாளா ஆச்சுட காசு போட்டு அது வேறத்தை ஃப்ரீஸ் பண்டாங்லான்னான் தெரியல எந்து தான் இந்த வாவோ இருக்குது பேங்க் அக்கௌண்ட்
எவ்ளோ இருக்கொ காசு உ அக்கௌண்ட்ல
அதுலான ஒரு ஐநூறு ருபா இருக்குமோ ஐநூறு ருபா கூட இருக்குமா தெரில
டேய் எவ்ல்தெர்மா இருக்கு நா சொல்ட்டா
நூறுபா இருக்கும் அதுல
அஞ்சாயிர ரூபா கொறஞ்ச பச்சோ அஞ்சாயிர ரூபா மேலே இருக்கும்
எந்திலியா எப்டி இருக்கு வாயில இருக்கும்
ஸ்கூல்ல அஞ்சாயிர ரூவா போடாங்க நம்மளுக்கு முச்சொன்னே
டேய் எனக்குல அந்த காசுலா எதுமே வராது எனக்குலா அதெல்லா
டேய் எல்லாம் நம் எனக்கு கூடுத்த தான்டா வராது வருண்டா எல்லாருக்கும் வரும்டா கவர்மெண்ட் ஸ்கூல பட்ச்சு முட்ச்சவங்களுக்கு எல்லாரு வரும்ண்டா அது எது தெரிம வராது மாச மாசோ ஆயிர ரூவா போடங்கல அது வராது நம்ளுக்கு
டேய் எனக்கு அதுனு உனக்கு வறது கூட எனக்கு வராதுட நீ ஏன் ஆறாதுல இருந்து படிச்சு கவர்மெண்ட் ஸ்கூலு
ஏழவதுல இருந்து படிச்சக்கிறேன்ட டேய் நானு
டேய் அதல்லாம் இருந்தாலும் பச்சிலா ஆன வரு ஒனுக்கலா
டேய் கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாம் பச்சவங்களல்லாம் வரும்ண்டா ஏடா நீ புஞ்சிக்க மாட்ற அதி அன்னிக்கி மிஸ் மிஸ்லாம் நம்மளுக்கு பேங்க் அக்கௌண்ட்லாம் வாங்கிச்சே நாபகம் இருக்கா
ஆ அதலா நா குத்தனாங் கூட தெர்ல
குத்தனாங் கூட தெர்லியா
ம் அத உடு அதுலா எனக்கு வந்துருக்க வாய்ப்பே கிடையாது தட்டி உடா அத
சேரி வந்திருந்தனா எனக்கு மூனாய்ரூபா தரியா
அ வந்திருந்தா தர மூவாயிரரூபாவு அஞ்சாயிரூமோ தந்திடுறே உனக்கு
தரியா கன்ஃபாம்மா வந்தாள வரலன்ருவ கதையா
நா உ பேலன்ஸ் வேன அனுச்சு விடுற டேய் அதுல நூரூபா தான்டா இருக்கு பேலன்ஸூ
கார்டு ஓப்பன் பண்டு டப்புனு கார்டு வந்தோடனே ஏ டி எம் கார்டுக்கு போயிட்டு பேலன்ஸை செக் பண்ணா தெரிஞ்சிரு
ஃபஸ்ட்டு எனக்கு அந்த பேங்க் அக்கௌண்டே குடுக்க முடில என்ன காட்டுதுனா என் நம்பர்ல நிறைய லிங்க் ஆகிது அப்டின்னு காட்டுது
ம் சிம் வாங்கி எத்தனால எத்தன வருஷோ ஆவுது
அதுல்லா ஆவுதுடாப்பா அப் அப்போ டச் போனு இந்த சிம் தான் இந்த நம்பர் தா
அப்பத்துலிருந்தே உனக்குன்னு தனி நம்பறா இது
ஏ என் நம்பர் கெடையாது எங்க அப்பா நம்பரு எனக்கு குத்துட்டாரு
அப்டியா
ஆ அப்பா இப்ப வேற‌ நம்பர் வச்சிருக்காரு
ஆ சேர் சேரி அப்போ உங்க அப்பாங்கு நிறைய நம்பர்ல வரும்மே என்ன பண்ணுவ அதலா
ஆ அதலா ஃபஸ்ட் வந்திருந்தது இப்ப யாரு பண்றது இல்ல
ஓ உங்க அப்பா புது நம்பர் வாங்கிட்டாரா
ம் ம் வரும்போது ஒரு பானிபுரி வாங்கலான்னு பாத்தன்டப்பா
ஆ
போய்ங் கடையாண்ட நிக்கிறோ வரவே மாட்றாங்கோ சம சமோசா மட்டு தா சமோசா மட்டு தா சேல்‌ஆவுது நானு ரொம்ப நேரமா காச நீட்டிட்டே நிக்கற
ஆ
தருவான் தருவான் தருவான் தருவானு அவனு தருவு மாட்றான் சம்சா மட்டு சுத்தி சுத்தி குடக்கறா எல்லா ருக்கு
ஹேஹே
ரொம்ப நேரமா நின்ட்டு இருக்காரு பை வச்சிட்டு இவஎன்னவ வாங்கினு வருவானா மாட்டானா அப்டின்னு
என்னடா சண்ட போட்டு நம்ம ஊர்ல விக்கற சமோசா வெளியாலே சண்ட போட்டு சும்மாலா சமோசா குறானு வாங்க மாட்டியா
நானு எவ்ளோநேரந்த கேக் நானு சொன்ன கேட்னேதா இருக்குற நோ சம்சா நா அம்பருவாய்க்கு சம்சா பார்சல்கட்னா பார்சல்கட்னா சொல்னேக்குற இவ ஒரு ஆ சரிப்பான்னு கூட சொல்ல மாட்றா அவ
ஆ
காதுல வாங்கறான கூட தெர்ல நானு கூப்ட்டுல கை வச்சு சீன்டனா கூட கூப்பற அப்டியு ஒரு ஆளாவே மதிக்கமாட் றான் எல்லாருக்கு அப்டியே சே பறக்குறா அப்டே கை எடுக்குறா அப்டே சம்சா போறா அப்டே கொத்தறா அப்டே ஆ ஏதோ ஏதோ ஓத்தரா அப்டே குடுக்குற அப்டே சு சுத்தி சுத்தி குடுக்குற பாத்துதா நின்னுக்குற எனக்குக் குடுக்கக்மாற்ற
நீ கேக்கன்னுடா சத்தமா கேக்கணு காதுல போய் கத்தி கேக்கணு
அப்றோ பைக் நித்திட்டு எங்க அப்பாவே பைக் நித்திட்டு எங்க அப்பாவே எறங்கி வந்தாரு எரங்கி கை காட்டி யோ குடுயா பய ரொம் மா நேரம நின்னுக்ரா அப்டின்னாரு விட்டாரு
அப்றோ கட்டி குத்துடாறாடா
ஆ ஆ அவ சொன்னாலத கட்டி குத்தாரு
ம் பரவலாடா உங்கப்பாக்கு பவர் இருக்குடா
ஆ அது வந்து தெரியு தெரியு கேடான பட்டுன்னு சொல்லுவா உங்களுக்கு கொடுப்பாங்க உங்களுக்
நீ டப்புன்னு நீ நீ இன்னு வளன்ந்திசால்லியா அந்த மீச தடி
ஆ மீச தாடில்லா வளந்துச்சிடா என்னடா நினச்சினக்குற டேய்
டேய் அன்னக்கி பாத்தானே எப்படி இருந்த தெரியுமா நீ
எனக்கி பாத்தா
வந்தனே நானு கேமரா கேட்டுபோது எல்லாச்சு எல்லாத்தயும் சேவ் பண்ணி வச்சு ரெண்டயும் இதுவ வழிக்கி மாரி வச்சு மொட் மொட்டய இருந்தா அப்டியே கீழே வந்து மீசவரி எல்லாமே அந்த போட்டோ எல்லா இருக்து அம்சுட்டா
டேய்
ஆ போட்டா அமிச்சடுற நீயே பாறா எப்படிருந்தன்டு ஜுமு நம்பிடிய
ஸ்டோரி போட்டுருந்தடா வர்காலா ஒரு வ்லாக் மாரி போட்ருப்பா பா
ஆமா ஆமா ஆமா
ஆ அதுல பாத்திய இல்லையா
டேய் அதுல கவனிக்கிலடா நானு அப்ப கூட இல்லாத மாரிதா இருந்து உன யூனிக்கா தெர்ல
இன்னிக்கிடுத்ததுத செரி ஒன்ன ஒரு ரீல்ஸ் ஒண்ணு எத்த ஆ வாயில பத்துன்னு இருப்ப பாயலன்னு ஒரு ரிலீஸ் ஒண்ணுருக்கும் பாத்தியா
ஆம்மா
அது பண்ணிருப்போ அது அந்த வீடியோ வே ஒனும் போல வேண உனக்கு வேணா அனுச்சுட்ற
அமுச்சுடு அந்த வீடியோ அப்ப
அ அதலயும் பாரு அதுல பக்கவாருக்கோ
வேற என்னன்னா எடுத் ரீல்ஸ் வேற என்னன்னா போட்டீங்கா
நெற்ய எடுக்கலான்னு இருந்தேணா எங்க வேணும் பசங்க தா கோப்பரேட்டே பண்ண மாட்ராங்க வீடிய எடுக்கிறதுக்கு
கோப்பரேட் பண்ண மாட்டறானுங்களா
ஆ அவனுங்க வேற எவ்லா குதிக்கிறானுங்க எதனா எடம் இருந்தா போதும் அவனுங்க பாட்டுனு குச்சுனூ ஓரானுங்க போட்டோ எடுக்கிறானுங்க அப்ட்லாம் இருந்தா எங்க நம்ம வீடியோ எடுக்கறத்து சொல்லு
நீ தா ஸ்கோட்ட பக்கவ ரெடி பண்ணி வச்சிருக்கணோ கெளம்ப போதே சொல்லி வச்சிருக்கணோ
நா சொல்றே ஒரு ர்ரு எட்த்துக்கு போவ் போதும் சொல்றேன் இந்த மேரி பண்ணலா அந்த மாரி பண்ணலா வீடியோலா காட்டுறே அ தலிய ஆட்றா தலயாட்றாங்களா
ஆ
போய் யங்கனா வண்டி நிக்குதா அவ்ள்தா ஆளுக்கு ஆளுக்கு ஒரு ஒரு மூளிக் கூப்டு போ மூன் மூனு பேரா போயிட்டு போட்டா எடுத்துக்குனு கீரானுங்க
சேரி நம்மளூ போட்ட எடுக்கலா நா என்ன ஒரு போட்டோ கூட எடுக் மாட்றானுங்க என்ன தா ஃபோட்டோ எடுக்க போட்றாங்க ஃபோட்ட எட்றா ஃபோட்ட எட்றானுங்க நா அந்த போட்டோலா எத் த்து கடசில போயட்டு டூ ட்ரிப்புக்கு போய் ஒரே ஒரு போட்டோ கூட எடுக்கல்டா ஒரு மண்டு ரெண்டு ரெண்டு மூணு ஃபோட்ட தா எத்துருப்பே
அத்து ஃபோட்டோ வச்சக்கிறியே வால்ப் வால் போப்ரு எட்த்து வச்சுக்கிகீறியே
அதுவே ஏ ஐடா டேய் அது ஏ ஐடா அது
ன்னடா சொல்ற எடிட்டிங் மாரிதா கீது எடிட்டிங் நெனைச்சோ நானூ
உங் எடிட்டிங்கல்லா இல்ல ‌அது ஒரிஜினல் ஃபோட்டோ வேணா அனுப்றே
அனுப்பு வேறனா எட்த்த வேற ஃபோட்டோ எதுனா பக்கவா எத்துகிரியா ஆ
ஆனா அத்னா அதுல்லா ஓர்ஜினல் நீ ன்னா நென்சிருப்ப ‌அ மூஞ்சி மொட்ட போட்டு மொத்தமே நாங்க தா
ம் ம் ம்
பேங்களூர் மட் இத்ன மாத்தி இருக்கோ அப்றோ ன்னா கத
சேரி நா கொஞ்ச நேர கழிச்சி பண்றே இரே
சேர் சேரி வெச்சிடு
ம் பை கட் பண்றா நீயே கட் பண்ணிட்றா